ஆ வணக்கமா
வணக்கமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நானு நல்லா இருக்கேன்ம்மா ம் சொல்லுங்கம்மா
நூக்கல் வந்து நல்லது உடம்புக்கு
எனதுமா
நூக்கல் கிழங்கு நூக்கல்
உ நூக்கல்ல காய்கறிகல்லா ஆ நல்லதமா
நோகல் முள்ளிங்கி
முல்லங்க எல்லா எடுத்துக்கெல்லா உடம்புக்காம நீர் சத்துல்ல
ம் அதெல்லா உடம்புக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இல்லை கீரை வகைகள் மாத்திரமா அந்த இத பேசலாமா
ஆ செரிங்கம்மா பேசலா
மொளக்கீரை வந்து ரொம்ப நல்லதாங்க உடம்புக்கு
மொளக்கீரைனவாங்களா தெரியல அந்த கீரை தெரியல நா செரி கீர பால் கீர ஆ சக்கரவரது கி இந்த மாதிரி எல்லா எடுத்துக்குவேன் முளக்கீரைன்றது நான் எடுக்கிட்டு தின்னதுயில்ல நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா
ஆமா நல்லதுன்னு சொல்றாங்க அது வந்து முளைக்கீர ன்றது வந்து பச்சப்பயிறு மொளை கட்டி சாப்படுறோம் இல்லையா விட்டமின் சி அந்த மாதிரி எல்லா நெறையா கெடைக் குமா அதுல பச்ச பயிர் வந்து மொள கட்டி குழம்பு செய்வாங்க அங்க இவங்க ஓ எங்க சித்தப்ப பொண்ணு ஒருத்தி டாக்டர் பொண்டாட்டி
ம் ம்
அது இந்த அ இந்த காரமணி கொட்டும் அதையு என்ன பண்ணுவாங்க மொள கட்டிடுவாங்க
ஆமா தானியம் எல்லாமே முள கட்டி சாப்பிட்டா ரொம்ப சத்துண்ணுவாங்க ம்
ஆமா ஆமா அது ரொம்ப சக்தின்னு அந்த மாரி செய்வாங்க அவங்க எனக்கு நாயெல்லா அந்த மாரி செஞ்சதுல்ல அவ்ளோ பொறுமையா செஞ்சது கிடையாது நானு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னே அத கொஞ்சோ நெனச்சு கழுவி பாதி துணி போட்டு கட்டி வச்சுக்குவாங்க பக்கமா
ஊற வச்சுட்டு
ஓ அலசி ஆ அலசி வச்சுடு வாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்ன வச்சிட்டு ஞாபகமாக அது மூணாவது நாள் எடுத்து அத
ம்
அதோட வாழக்காயி இந்த மாதிரி எல்லா நெறையா அந்த டாக்டர் பொண்டாடின்றதுனால அப்பப்போ அப்பா எடுத்துப்பாங்க அப்பாக்கு கொஞ்சோ சாப்பாடு குடுத்து அனுப்புவாங்க
ம் ம்
என்ன ரொம்ப டேஸ்டா இருக்குது அந்த மாரி போட் அந்த மாரி கொட்டைங்கல்லா மொளக்கட்டி லைட்டா
ம்
நறையா மொழ வந்துடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும் அதுட்டு ஒரு ரெண்டு நாள்கு ஒரு நாள்க்கு இதா மொள கட்டுறாங்க மாரிருக்குது
ம் ம்
அன்னைக்கி வந்து மொளக்கட்டி பச்சபயிறு வந்து சின்னச்சின்ன பச்ச பயிறு இந்த மூக்கல்ல இது எல்லா கூட மொழ கட்டிருவாங்க மொழ கட்டுவாங்க மொழ கட்டி
ம்
அது மாதிரி வாழக்காயோ
ம்
கெழங்கு இன்னு ரெண்டு மூணு வகை சௌ செள இல்லையா
ஆ
சவ் சவ்வு தெரியுமா
ஆ தெரியு தெரியு
அந்த அந்த மாரி காய் ஒண்ணு இந்த நூக்கல்லுல இந்த மாரி நல்லா போட்டு நல்லா கொழம்பு வெந்த மாதிரி நேத்து ரொம்ப டேஸ்டா பண்ணியிருந்தாங்க அவுங்க
ம் மசால் வச்சியா எப்டி
மசால் வச்சு அரச்சு செய்யறாங்க அப்டியே இந்த கொட்டை காரமணி கொட்டை இது வேர்க்கடல இல்லையா அது இடிச்சு இடிச்சு கொட்டியு செய்வாங்க ஆனா ரொம்ப டேஸ்டாயிருச்சு இது இருந்துச்சு அந்த மாதிரி அதுவு செய்யறாங்க இப்டியு செய்யிறாங்களா
ஆமா ரொம்ப சத்தானது தா அதெல்லா
ஆமா லைட்டா அதுக்கு தகுந்த மாதிரி காய் கொஞ்சோ நறையா போட்டுட்டு அதாது வந்து அந்த சேர்ந்து வர்றதுகு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வாழக்கா ரெண்டு உருளக்கெழங்கு ஒரு வாழக்கா அப்புறமா சௌ செளவு இல்லைன்னா நூக்கலு அந்த மாதிரி முனு நாலு ஐட்டம் சேர்த்துக்கறாங்க முள்ளங்கி கூட ஒன்னு ரெண்டு சேத்துகுறாங்க
ஆமா
அந்த மாதிரி ஒடம்புக்கு நல்லதுனு செஞ்சி கட் பண்ணி போட்டுருவாங்க ஆ எத்தின இருந்தாலு எந்த காயா இருந்தாலு ரெண்டு மூணு சேர்த்திப்பே வேண்டியது சும்மா சின்னதா ஒரு உருளைக்கெழங்கு சேத்துக்கிறாங்க ஏனா ஒடம்புக்கு எல்லா போனா நல்லதுதான
ஆமா
காய்க கொறையு தானியமு அந்த மொளக்கட்டுன கீரையு போய் ஒடம்புக்கு ரொம்ப ஸ்டென்த் கொடுக்கு இல்லையா
ம் ம் ம்
ஆ நா நறையா அந்தமாரிலா செஞ்சதுல்ல அத செய்யாதனால தா நா இப்ப சுகரு அது இது சேத்துனுக்கிறே
ம்
அந்த மாதிரில்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ஒடம்புக்கு நல்லது அது சொல் உங்க டாக்டர் வாய்ப்பு இல்லயா எப்டி எப்டி செய்யணும்னு அவங்க செஞ்சு சமையல் கொடுப்பாங்க மத்தியத்தில் வந்து எள்ளு பர்ப்பி கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு முன்னால எதனால ஒரு பழம்
ம்ம்
அது பப்பாளி ஒரு வாழைப்பழ எப்பவுமே மத்திய உணவுக்கு பின்னால ஒரு பழ சாப்டுறாங்க
பழ எடுத்துக்கணும்
அதெல்லா நல்லதுன் சாப்டுறாங்க நா அவுங்கள பாத்து தெரிஞ்சுக்கிற
அ அ
ஃபில்லப் பண்ணதெல்லாம் இப்ப இப்ப அந்த மாரி அவுங்கள பாத்து நான கொஞ்ச ஃபாலோ பண்ணிக்கிற
செரி
செல்லம் அப்டி பேரஞ்சி சாப்ட்டுறதுதானால
ம்
அது மாரி நீங்களும் பழம் ஒன்னு ஒன்னு சேத்துக்கோங்க டெய்லியு ஒரு பழம் சேத்துக்கிறது நல்லது தா
ம் சாப்ட்ட அப்பறமா ஒரு வாழைப்பழம் இல்ல ஏதாச்சு ஒரு பழ சாப்ட்டு படுக்கலா ஆமா ஜீன்ராகும்
க்ளிப்பு
ஆ
ஏதாது ஒரு பழம் மத்தியத்தில சாப்பாட்டுக்கு அப்றமா செஞ்சுக்க வ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒடம்புக்கு சுகர் எவ்வள கம்மி பண்ணணுமோ அவளோ காபி டீலல்லா சுகர் கம்மி பண்ணிட்டு நாட்டு சக்கர சேத்துக்கோங்க
ம்
நாட்டு சக்கர கொஞ்ச அதிகமா ஷேர் பண்ணிக்கோங்க எ
எங்க வீட்ல யாரு இல்ல சுகர் பேசன்ட்ல்லா
இல்ல வந்தது பின்ன வர்றதுக்கு முன்ன நோய் வரும்முன் காப்போம்
அ அ செரி செரி ஆ சக்கர யூஸ் பண்றத விட நாட்டு சக்கர யூஸ் பண்ணா நல்லா நல்லது பசங்களுக்கு அதா தர நானு நாட்டு சக்கர தா தந்துட்டு இருக்க ம்
அந்த மாரி குடுத்துனுவாங்க ஏற்கனவே வீக்கா இருக்குதுறதுனால நாட்டு சக்கர சேர்த்து சேர்த்திருக்கிறது நாள உடம்
ஆ இந்த இது இருக்குல்ல மூக்கல்ல
ம்
மூக்கல்ல இந்த பச்ச பயிறு ம் அப்றமா வந்து இன்னொரு கார மணி போட்டு இதெல்லா ஊர வச்சி ஒரு ஒரு நாள் ஒண்ணோனு புலு உலு இதெல்லா ஒருஒரு நாளைக்கு ஊற வச்சு ஒரு ரெண்டு ம நேர அதுக்கப்றமா நைடு ஒரு துணில கட்டி ட்டி வச்சுட்டு காலையில லைட்டா மொள வந்திருக்கு அதையே சுண்டல் மாரி நம்ம வேக வச்சு சுண்டல் மாரி செஞ்ச சு கொடுக்கலா இல்ல அதுலேயே நாட்டு சக்கர ரெண்டு வெங்காய அது அறிஞ்சு போட்டு அப்டியே கூட சாப்டவெக்கலா பசங்களுக்கு இந்த பச்ச பயிர எல்லா
ஆமாமமா உடம்புக்கு இது சொல் சொல்றது கேளுங்க ஆ ஒடம்பு வீக்காகுறவங்களுக்கு மூக்கல்ல வார்த்தல ஒரு நாள் நா குடுத்துட்டே வர்றதுனால ரொம்ப நல்ல நல்லது நீங்க அதிகமா குடுகலனா கூட வார்த்தல ஒரு நாள் மூக்கல்ல வந்து வேக வச்சு சுண்டல கூட குடுங்க ரொம்ப நல்லது நீங்களு சாப்டுங்க அதாது வந்து விட்டமின் ஏ ஏ ஏ வந்து இரும்பு சக்தி அதிகமா இருக்கு இரும்பு சத்து பேரிச்சம்பழம் துல அதிலெல்லா கொஞ்ச அதிகமா இருக்கு அதனால அடிக்கடி யூஸ் பண்ணுங்க பேரிச்சம்பழம் அடிக் கடி யூஸ் பண்ணுங்க
ம் பேரச்சி பழம் ஆமாங்க டெய்லியு ஒரு ரெண்டு பேரி பேரச்சி பேரிச்சம்பழம் சாப்லா
ஆமா மாசத்துல கொறஞ்சது ஹலோ கேக்குதா மாசத்துல மாசத்துல ஒரு வாட்டி ஆனா ஒரு பேர்ச்சம்பழத்த வாங்கி வச்சி ஆளுக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ரெண்டு வாரத்துல வாரத்துல ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஒடம்புக்கு நா நல்லா அதெல்லா ஃபாலோ பண்ணது சுகர் வர வழிச்சிக்கிட்டே அதனால நீங்களாது பாப்பேன்றதுனால சமையலு இந்த மாரி நல்ல சாப்பாடு சத்துள்ள ஆகாரமா எடுத்துக்கோங்க
ஆ
எல்லா நல்லாதா வாரத்துல ஒரு நாள் மூக்கடலையு உலுவலு ஏதாவது பத்து நாளுக்கு பதினஞ்சி நாளுக்கு ஒரு உலுவல் எடுத்
வாரத்துக்கு ரெண்டு நாள் கீர டெய்லியு காய்கறிகள் எடுத்துக்கணு
கட்டியு கண்டிப்பா தேவைங்க
ஆமா ஆமா அதயு எடுத்துக்கனு அப்றமா இது கீரை வாரத் துல ரெண்டு நாள் மூணு நாள் சேத்துக்கணு முட்டை டெய்லி ஒன்னு ஒன்னு குடுத்தா பசங்களுக்கு அதுவு சக்தி தா ஒரு நாளுக்கு ஒரு முட்ட வச்சி குடுக்கணு பசங்களுக்கு
ம்
வேக வச்சி இந்த ஆம்லேட்ட போட்றது ஃப்ரை பண்றது அதா வேக வச்சி குடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு வாங்க முட்ட
ம் ம் ம்
வேக வச்சிட்டு ஒரு நாளுக்கு ஒரு முட்ட வச்சி குடுத்தா ம் நல்லது சொல்லுவாங்க டெய்லியு அது ஒன்னு குடுக்கணு வாழைப்பழம் நைட் ஒரு வாழைப்பழ சேர்த்துக்கணு
ம் ம்
எங்க பழம் எல்லா நெறையா எங்க சாப்ட்றோ இந்த காலத்துல நம்ப
சேத்துக்கோங்க சிக்கன் மாவு சாப்ட்றதுல சிறப்பா சாப்ட்றது கத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சேத்து வாங்கி சாப்ட்றக்கு ட்ரை பண்ணுங்க
ஆமா ஆமா நீங்கல்லா நல்லா எடுத்துக்கிறீங்களா பழ எல்லா டெய்லி
ம் அது எப்டி வந்துர்து பசங்க வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க பழல்லா நெறையா சாப்ட்டுர்றே
ம் சேர் சேர்
பழல்லா ஒண்ணு ரெண்டு ஏ தள்ளு தள்ளு ம் அதெல்லா வாங்கிக்கிறே நானு நல்லா
ம்
சாப்ட்றோ அத ஓரளவுக்கு சாப்ட்றோ இப்பல்லா
ம் சாப்டு சாப்டு
நீங்க அதே மாரி சாப்பிடுங்க கேப் வுடுங்க
என்னங்க
பசங்க பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா உடம்புக்கு சாப்பாடு கொடுங்க இப்ப இருந்தே அனால நோய் நா வராம பாதுகாக்கருத்துக்கு கொசர சொல்றே
வேற என்ன எதிர்ப்பு சக்தி இருக்கு இது வேற என்னக்கு தர்லா
எதிர்ப்பு சக்திக்கு இப்ப இருக்குற காய பாலத்தோடு மூக்கால வந்து அதிகமா கொடு திங்கன்னா அதே போதுமே எதுர்க்ற சக்தி
காய்கறிகளே எதிர்ப்பு சக்தி இருக்கோ
ஆ அதுல்லியு இருக்குது ஆமா இது குடுத்தாலே போதுமானது எள்ளு
ஆ
எள்ளு கொஞ்சோ அதிகமா சேத்துக்கோங்க
ம் ம்
பேர்ச்சம்பழம் வார்த்துல ஒரு பர்ப்பி நீங்க வெளியில நீங்க பலகாரோ செஞ்சு சாப்புட்லனா கூட வார்த்துல ஒரு ரெண்டு வாட்டி வெளியில வாங்குடுத்தா கூட போதுமானது
சார் சரி
பர்புன்றது இப்போ ஒரு அஞ்சு ரூபாய்க்கி கெடைக்குது செரி வார்த்தல ஒரு ஓ ஆமா ஆமா வார்த்துல ரெண்டு சாப்டா கூட போதுமான்ந்து எள் எள் பெர்ப்பியாமா அந்த மாரி வீட்ல வாங்கி வச்சு கொஞ்சோ அததுக லந்துக்கோங்க ஒடம்புல அப்பதா கொஞ்சோ நல்லது ஒடம்பு ஆமா ஆரோக்கியமாவே இருக்லா
ம் வெல்லோ எட்த்துக்குணு நெறைய வெள்ளம் சேத்துக்கணு அடிக்கடிக்கி
ஆமா
உம்
அந்த மாரி
அப்றோ
சுகாதாரமா சாப்பிட்ற மாரி கொஞ்சோ கிளீனா கீர வகைங்கள் அந்த மாரி சுகாதாரமா எதச்சு கீர வக அது எதுங்கு நல்லா எடுத்து சாப்ட்டு
எல்லா கீரையு சக்தி இருக்குல்ல
ஆமா எல்லாத்துலயு ஒரு ஒருக்கரு வெந்திக்கீற அதெல்லா ஒடம்புக்கு நல்லது
ஆமாம் இந்திங் கீர சக்கரவருதி சிறுகீர உம்
சக்கரவர்த்திக்கீர ரொம்ப டேஸ்டா இருக்குமே நீங்க செஞ்சு பாத்துக்கறீங்களா
ஆ பாத்தருக்கே கொழம்பு வச்சிருக்கே கீர கொழம்பு வச்சுருக் ரொம்ப ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு பால் கீர சக்கரவர்த்தி கீர இது எல்லாமே நல்லா இருக்கு
ஆமா அதெல்லா செஞ்சு சாப் நானு சாப்ட்டுக்கிற நல்லா அது நல்லாருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு அது நானா செஞ்சதில்ல அம்மா ஒரு வாட்டி செஞ்சு சாப்ட்டதுல இருந்து அத சாப்ட்டு டேஸ்ட் கண்டுபுடிச்சுக்கிட்டே
ம்
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்களு செஞ்சு பாருங்க
சரிமா ட்ரை பண்ணி பாக்கறோ பேசனதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த காள்ள உரையாடல்லா சரிங்க
ம் ச்செரி